ஹலோ
அலோ
ஹலோ வணக்கம் ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் சும்மாதான் உக்காந்துக்றே நல்லா இருகிறே நீங்க என்ன பண்றீங்க
நானும் இப்பதான் கொஞ்சோ வேலை முடிச்சுட்டு வந்து உக்காந்து இருக்கேன்
ம் வீட்டு வேலையா
இல்ல இல்ல வீட்டு வேலதான் காலைலே எழுந்திருச்சதுல இருந்து கொஞ்சோ அப்டி இப்போவேயிருக்கு எயிட் ஓ கிளாக் தான் எழுந்திருச்சோம் எழுந்திருக்கு போதை வந்துட் இங்க எங்க வீட்டுல வந்துட்டு கொஞ்சோ வெளியில அடிப்பம் கிட்ட வந்துட்டு தண்ணி போறதுக்கு இது இருக்குல அது ரெண்டு நாளா அடைச்சிட்டு இருந்து இருந்துச்சு ஆமா ரெண்டு நாள அடச்சிட்டு இருந்தது தண்ணி போக முடியல முதல் தண்ணி வந்தது தெரியல குடி தண்ணி வந்தது வீட்டுக்குள்ள ரூம் வரைக்கு தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு
ஆஹ்ன்
அப்புற அது எந்திரிச்சு அது கொஞ்சோ தள்ளிட்டு அப்புறம் மாப்பால் எல்லாமே தொடுச்சிட்டு
ம்
அது கரெக்டா இருந்தது அப்புறம் பையனை வந்துட்டு ஸ்கூல்ல கூப்ட்டுட்டு போய் விட்டுட்டு வந்த
உம் உம் எத்தனாவு படிக்கிறா பசங்க
ஆ யூகேஜி
ம் யூகேஜி செரி செரி எத்தன பசங்க
ரெண்டு பேரு பொண்ணு வீட்ல இருக்காங்க உம் பொண்ணுக்கு ஒன்றை வயசு ஆகுது பொண்ணு வீட்ல இருக்காங்க அதான் அவங்களு தூங்கிட்டு இருந்தாங்க துணி தோவச்சுட்டு வந்தேன் துணி துவச்சேன் அவ்வரைக்கு தூங்கிட்டு இருந்தான் கரெக்டா துணி துவச்சி முடிக்கவு அவங்க எழுந்திரிக்கவு கரெக்டா இருந்துச்சு அதான் இப்ப அவங்களுக்கு வெளியில டாய்ஸ்லாம் வச்சுட்டு வந்திருக்கே விளையாட்டு பொருள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க
அவுங் பாத்து விளான்டுனிப்பாங்க நீங்க பாத்து ஃபோன் பேசுங்க
அவங்க நான் இல்லாம இருக்க மாட்டாங்க இப்ப நான் அந்த கதவ சாத்திக்கிட்டேன் கதவு சாத்திட் இரு இப்பவே அவ கரெக்டா என்னன்னல்லாம் விளையாடுவாலோ அதெல்லா வச்சுட்டு வந்திருக்கேன் இருந்தாலு அது கொஞ்ச நேரத்துக் தான் திரும்பி வந்து அவுங்க கதவ தட்டுவாங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் கொஞ்சோ பாத்துக்கோங்க அப்டினேட்டு உம் நீங்க என்ன பண்றீங்க
நா
ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபேப்ரிக்கேட்டரா இருக்காரு இது ஜன்னல் செய்றது கதவு செய்றது கேட்டு இதெல்லாம் செய்வாங் இல்லையா அதெல்லா செய்வாரு அவரு கம்பெனிஸ்லியே வந்த் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு வேலை செஞ்சிருக்காரு அ மிஷின் ஃபுல்லா ஏதாவது வந்துட்டு சாட் இது பண்ணி குடுத்தாக்கா அது ரெடி பண்ண சொன்னாலும் அது மாதிரி வந் துட்டு ரெடி பண்ணி குடுப்பாங்க
ம்ம் செரி செரி நான் எலக்ட்ரிசினா இருக்கேன்
ம் ம்
இதுல இது இபி இது
ம்
அந்த மாறி இருக்காங்க
சரி சரிங்க உங்களுக்கு எத்தன பசங்க
எனக்கா எனக்கு உன்னு கல்யாணமே ஆவல ம் ம் கல்யாணோ தா பண்ணுன் ஆச யாரு மாட்ட மாட்டேகுறாங்க
ம் உங்க வீட்ல பாக்க சொல்லுங்க
பாக்கலா சும்மா என்ன வயுசு ஆவது இப்ப இருவத்தாறு தானே பாக்கலா
இல்லங்க இந்த வ இப்போ பாக்க ஆரம்பிச்சாதா ஒரு ஒ ஒன்னு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது நடக் இப்போ பொண்ணு கெடைக்க மாட்றாங்க
பொண்ணு கெடைக்க மாட்டா இல்ல இன்னா நம்பளுக்கு கொஞ்ச இன்டெரெஸ்ட் இல்ல
ம் இல்ல இப்போ வந்துட்டு வந்துட்டு பாக்க போனாக்கா என்னுடைய கொழுந்தனாருக்கெல்லா வந்துட்டு பொண்ணு பாத்து பாத்தோ பாத்தோ பாத்துட்டே தா இருக்கோ ஆ ஆனா அவங்களுக்கு ஆமா பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்துல கெடைக்கல அப்புற வந்துட்டு இப்ப அவங்களுக்கு எங்கேஜ் மண்ட் முடிஞ்சு மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு
ம் ம்
ஆ அது கொஞ்ச வந்துட்டு ரொம்ப நாள் தேட்ன மாறி இருந்தது
ஆ ஆ செரி உங்க ஊர்லல்லா என்னா ஃபேமஸூ
இங்க என்ன ஃபேமஸு இங்க வந்துட்டு ஹோல்சேல் கடைங்கதா அதிகோ வீராஸ் அ வீராஸ் கட சவுகார்பேட்ட ஆங்க கொஞ்ச பக்கோ அங்க போனீங்கனாக்கா வந்துட்டு அந்த லெஹேங்கா இதெல்லா கொஞ்ச நீங்க
ஆ சேர் சேர் சேரீ சரி சரி அப்பனா நீங்க சென்ட்ரல் பின்னாடி இருக்குறீங்க
இல்லைங்க வண்ணாரப்பேட்
வன்னாரப்பேட்டை செரி செரிங்க
ம்
ம்
சென்ட்ரல் வந்து எங்க வீட்ல இருந் து கொஞ்ச போனு ஒரு ரெண்டு மூனு இல்ல போகணு கொஞ்ச தூர போகணு அது எக்மோருக்கு சே எங்க இதுக்கு கொஞ்ச நடுவுல இரு க்கு நாங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சென்ட்ரல் போவு சென்ட்ரல் அ பஸ்ல போ சென்ட்ரல் பாத்து சென்ட்ரல் தாண்டி தா போகணு
ம் ம் சேரி சேரி நா வந்து ஆஹ்ஹ அது வரவு பெரம்பூரு அ அந்த இதுக்கெல்லா வந்துக்குற பெரம்பூரு அப்புறோ புளியாந்தோப்பு
புளியாந்தோப்பு இங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சோ பின்பக்கோ தா நெனக்குறே எங்க வீட்டுக்காரர் போவரு நா போனது இல்ல சொல்லுவாங்க புளியந்தோப் போவ அப்டின்டு அதெல்லா கொஞ் சோ இங்க எங்களுக்கு கொஞ்சோ வீட்டுக்கு பக் கொஞ்சோ பக்கொதா அதெல்லா
அத அதா ஆ ம். உங்க நேட் நேட்டிவே சென்னை நேட்டிவே சென்னை தா உங்கள்து
நா வந்துட்டு அம்மா வீடு வந்துட்டு வேறங்க அம்மா வீடு பாண்டிச்சேரி அதா இங்க இருந்து நாங்க ட்ரெயின்ல போவோ ட்ரெயின்ல வருவோ
சரியான ஊர் இருக்கு
அது ஏ செரியான ஊரா இருக்குன்றீங்க
இல்ல சரக்கு கம்மி சீப்பு சரியான சரக்குமா இருக்கூ
ம் ம் அது இருக்கறவுங்குளுக்குதா அது தெரியு
ம் ம்
ம்
ம்ஹும் நறைய பேரு செ சரக் குடிக்கெதுக்கே அந்த ஊருக்கு போவாங்க
நாங்க பாண்டிச்சேரினா அவ்ளோ அங்க மெயின் கெடையாது அதுக்கூ விழுப்புரம் இருக்குல்ல அதுக் க நடூல இருக்கு அம்மா வீடு
செரி சேரி
அந்த பாண்டிச்சேரி டவுன் கெடையாது இப்ப சென்னை அப் டினும் போது சென்னைனும் போது ஒரு ஏரியா மட்டு இல்லில்ல
ஆமாமா
அந்த மாதிரி அங்க
ம் ம் சேர் சேர் நீங்க என்னா பச்சுக்கிறீங்க நீங்க என்னா இத
நா வந்து பி காம் படிச்சிருக்கே
ஆ எதுவு வேலைக் போலே
கல்யாண்த்துக்கு முன்னாடி போயிட்ருந்தே கல்யாணத்துக்கு அப்றோ போகலே இப்போ ஒரு ஒரு மூணு மாசோ ஆகுது வேல விட்டு நின்னே மூணு நாலு மாசோ ஆகுது சும்மா ஒரு நாலு மாசந்தா போனே அப்புறோ வந்து கொழந்தைங்கள பாத்துக்க முடிலே அப்டின்ட்டு சொன்னதுனால வேலையே விட்டு நின்னுட்டே
ம் அதுதா கொழந்தைங்க ஒரு எட்த்துல நிக்க மாட்டாங்க
ஆமா பையே ஆமா மாமியாரால பாத்துக் கு முடில மாமியாருக்கு கொஞ்சோ வயசு அதிகோ இல்லியா அவுங்க முன்னாடி பாத் துக்றேன் சொன்னாங்க அது வச்சுதா அப்ப போனது வேலைக்கி
ம்
அப்றோ ஒரு மாசந்தா அவங்ளால கொஞ்சோ சமாளிக்க முடிஞ்சுத் து அதுக்கப்றோ சமாளிக்க முடில என்னால ஏனா கொஞ்சோக் கொழந்தைங்க வளர வ ளர ஒரு ஒரு மாசத்துக்கூ வந்துட்டு சின்ன கொழந்தைகளுக்கு வித்தியாசோ தெரியூ இல்லையா
ஆ ஆமா ஆமா
குள்ளியே இருந்தாங்க அதுனால பாத்துட்டாங்க அப்றோ வாசல்ல போயிட்டு ஒக்கார் ருந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சாங்க அதுலருந்து வே எப்பப் பாரு வெளியில போணூ வெளியில போணூ வெளியில போணூ அப்டின்ட்டு நா துணி தொவைக்கும் போது ரெண்டு மூணு டைம் வந்துட்டு கீழே படிக்கட்லருந்து விழுந்து அடிபட்டு அதெல்லாம் பாத்து சேரி அப்டின் சொல்லிட்டு செரி வேல விட்டு நிப்போ உடனேயு நிக்க முடியாது வேலைலருந்து ஏனா நம்ம ப்ராப்பரா ரிசைனேஷன் குடுக்குணு அம் ஆ ஒரு மாசமாவது நம்ம வந்து அவங்குளுக்கு பண்ணி குடுக்கணு ஓ அங்க எப் டினா நா போன ஒடனே முதல் மாசத்துலருந்து அஞ்சாயிரபா புடிச்சிக்கிட்டாங்க
ஆ
ப்ராப்பரா லட்டர் எழுதி கெடுத்துட்டு நின்னு ஒரு மாசோ வேல செஞ்சு குடுத்தாதா அந்த காசு வந்து ரிட்டன் குடுப்பே அப்டினுட்டாங்க
ம் ம்
இப்ப நமக்கு ஒரு ஐநூறுபா ஆயிரோபானா கூட பரவால்ல அப்டின்ட்டு நின்னுல்லா ஒடனே
ஆ
பானும் போது அது நமக் கொஞ்சோ பெரிய அமௌண்டா தெரியுதில்லியா
ஆமா ஆமா ஒரு மாச செலவே ஒரு மாச செலவே அச்சின் போவூ
ஒரு வீட்டு வாடகைங்க அது
ம்
ஒரு மாச வாடகையாச்சு எங்களுக்கு அதனால எனக்கு விடுறதுக்கு எங்க வீட்டுக்கார பரவால்ல விட்டுடு அப்படின்னாங்க எல்லாரு சேந்துதா இருக்கோ
ஆ ஹா செரி ஜாய்ன் ஃபேமிலி
ஜாயின் ஃபேமிலினா யாரு மாமியார் இருக்காங்க எங்க கூட அவ்வளோதா ரெண்டு பசங்க நானு எங்க வீட்
ஆ அதுதா நீங்க தனியா இருக்கிறிங்க நீ உங்க இதுன்ட்டு உ ஃபேமிலி ஒந்த்தி
மாமனார் இருந்தா பா எதாவது சொல்லலா மாமனார் கல்யாணத்துக்கு முன்னாடியே இல்ல அப்ப மாமியார எங்க விட முடியு
ம் ம் ம்
இது தனின் சொல்ல முடியாதுல்ல நாங்க ஒரு ஃபேமிலி தான
அதா அதா அதா
ம் நாத்தனாருக்கு கல்யண ஆயிருச் சோ அப்டி நாத்தனாருக்கு கல்யாண ஆகலனாலு நாத்த நாார் எங்க கூட இருந்துருப்பாங்க
ம் ம் ம்
அவங்களுக்கு கல்யாண ஆகி அவுங்களுக்கு ரெண்டு பைய அவங்க எல்லாருமே இப்ப ஸ்கூல் படிக்கிறாங்க எய்த் ஒரு பைய படிக்கிறா பிப்த ஒரு பைய படிக்கிறா
ம் இல்ல லவ் மேரேஜா அரேஞ்சா நீங்க
அரேஜ் மேரஜ் தா லவ் மேரேஜ்
ஆ அ சேரி சேர் லவ்லா பண்ணிக்கிறிங்ளா
அப் அத் அதெல்லா இல்லைங்க
அ பெரிய மொக தேர்வு
யாரு சிரிக்கிறாங்க பேசிட்டுதானே இருக்கோ
ஆ அ எல்ல லைட்டா ஒரு சி சிரிப்பு மாரி தெரிஞ்ச்சு அதா
அப்டிலா இல்லைங்கன் சொன்னே
ஆ அ செரி சேர் லவ்ல எது நீங்கு பண்ணதே இல்ல யாரு ப்ரப்போஷு பண்ணதே இல்ல ஒங்கள
ப்ரொபோஷல் வந்திருக்கு
ஆ அ இல வாய்ஸ்ஸே இவ்ளோ அழ கா இருக்கே இன்ன க்யூட்டா இருப்பீங்க நேர்ல பாத்தா
தம்பி எப்டி பேசுணுமோ அப்டி பேசுங்க சரிங்களா ஓ
ம் ம் சேர் சேர்
இல ஒங்குளுக்கு இருக்குங்களா லவ்வு இருக்குங்களா நீங்க லவ் பண்றீங்களா
லவ்வா என்னய வு பண்ண ஃபர்ஸ்ட் லவ்வு அது கொஞ்ச இது ரெண்டு மூனு பொண்ணுங்க லவ்வ சொல்லிச்சு நா ரிஜெக்ட் பண்ணிட்டே
ம், நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க
ஆமா அது கொஞ்சோ இப்ப ஜாலியா சுத்துற வயசு இது பண்ற வயசு ஜாலியா இருக்கிற வயசு சும்மா லவ் பண்ணி இது பண்ணினு அது தேவையில்லாத டென்ஷனு
ம்
ம் அதுதா, ம் என்ன இருக்கு வாழ்க்கல்ல ஜாலியா இருந்துட்டு போயிடலா அவ்ளோதா
ம், ம்
ம் கா ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல் லவ் ஓடிடு வாழ்க்க அது ஸ்கூலு காலேஜு கல்யாண் பண்ணி உட்டா கல்யாண வாழ்க்கிலே அது சம்பாதிக்கறது இது பண்றது வரு ஜாலியாவே இருக்க முடியாது ஒரு நாள் அப்டே ஓட்லா ஜாலியா இன்ட்டு ம் அதுதா அப்பறோ என்னா சமையலு
சமையல் வந்துட்டு கார கொழம்புருக்கு சாத மட்டு வச்சுட்டு அவரக்கா பொரியல்
ம் ம் காத்தால
காலைல இட்லி தோச கார கொழம்பு
செரி செரி
உம்
அப்றோ
ஓகேங்க நம்ளோட டைம் முடிய போது
ம் சேரிங்க ஆ பா ஆ ஃப்ரீயா இருந்தா பண்ணுங்க வாட்ஸ் ஆப்ல நன்றி ம் ம்